அலோ
ஆ சொல்றா
எப்டிக்கிற காவியா
ம் நல்லாருக்கே
பாத்து ரொம்ப நாள் ஆவுது இன்னொரு வாட்டி எப்னா பட்த்துக்கு பட்த்துக்கு போலாமா எப்டி
டே ரொம்ப நாளாவுது
இன்னொரு வாட்டி பட்த்துக் எப்டி போலாமா எப்டி
பாக்கலாம்
பாக்கலா சரி சொல்லு என்ன ன்னாதா சொல்ச்சி கட்ச்சியில ஓபியன பத்தி இவ யார்ரி கொழந்த மாறிக்கிறா இவனல்லா எதுக்குடி இட்ன்னு வர அப்டின்ச்சா
அப்டியெல்லா சொல்லல
ஆ
எத்துமே சொல்லல
யப்பா எதனா ஒண்ணு சொல்லிருவாங்க ஒண்ணே எதுமே சொல்லலன்ட்டு எதனா ஒரு கத குடுக்கறது
ஏ உண்மையா எதுமே சொல்லல சொன்னா கூட சொல்லலா
எதுவுமே சொல்லியா என்ன பத்தி என்ன எது கொழந்த மாரிக்கிறான்ட்டு சத்தியமானா சிரிப்பாந்தல சிரிப்பாந்தல வரும்போது
ஆ
வரும்போது அங்கிருந்து பாத்தியே சிரிப்பாந்தல கம்மல் போட்டுக்குனு
பயங்கர சிரிப்பாந்த அதுல வேற அந்த பைத்தியகாரர் வந்து குள்ச்சாரு
ஏய் அவர் வேற அன்நேத்திக்கு இல்ல வேற இந்ந நா கூத்துட்டுருப்ப அப்புற என்னைக்கோ ஒரு மாறி ஆயிச்சு என்ற்ற இது அப்டின்டு
புரில
என்ட அந்நேர்த்தி சில்ரை கூட இல்ல குது குடுக்கத்துக்கு வெருப்பாய்ச்சி
அவரு ஒன்ன விடவே இல்ல
உம் ம் அப்றம் எப்டி நீங்க தா அப்டியே தகிர்த்து காப்பாத்துனீங்க என்ன
ஆஹா
ஆமா செரி அப்புறம் என்னக் கத எப்டி லைஃப்லா எப்டி போது
எப்டி போது
சரி நம்ம ஒண்ணு ஒரு இது வச்சுகலாம் நீ யாரோ நா யாரோ நீ யாரோ நா யாரோ இப்ப புதுசா பேசுற மாரி பேசலாமா
ஏ நீ திருப்பியு தோச சட்னி வட பாயச
செரி இந்த வாட்டி வேற எதனா சொல்றன் நானு
சேரி
ஹலோ ஹலோ ப்ரோ
சொல்லுங்க ப்ரோ
ப்ரோ எப்டி ப்ரோ உங்க பேரு சொல்லுங்க ப்ரோ கொஞ்சம்
எப்டிங்க உங்க பேருங் அப்டி கேக்க கூடாது உங்க பேரு என்ன ப்ரோன்னு கேக்கணும்
உங்க பேர் என்ன ப்ரோ சொல்லுங்க ப்ரோ
காவியா ப்ரோ உங்க பேரு கேக்றதுக்குள்ள வாய தொறக்காதீங்க ப்ரோ
சே செரிங்க ப்ரோ யா பேரு வந்து சூர்யா ப்ரோ
இப்டிதா பொய் சொல்ல கூடாது ப்ரோ
ப்ரோ உண்மையா சொல்ல அவன் பெரரு யா பேர் வந்து சுனில் ஊர்ல எல்லாரும் என்ன சுனில்னு கூப்டுவாங்க
அது தெரியும் ப்ரோ
ஆ சுனில்னே கூப்டுங்க நீங்க சேரி ப்ரோ உங்க வீட்ல எதனா உ செரி வுடுங்க நீங்க எதனா கூப்டுங்க உங்க வீட்டு்ல எதனா பெட்டு வளக்றீங்ளா
ஒரே நிம்ஷ இருங்க
ப்ரோ இந்த மாரி நீங்க பண்ணாதீங்க ப்ரோ
கடவுள் ரொம்ப கோவப்படுவாரு
சொல்லுங்க
உங்க வீட்ல எதனா பெட்டு வளக்றீங்ளா என்னா பெட்டு வளக்குறீங்க
நாய்
டாகுன்னு அழகா சொல்லலா ப்ரோ அத
ப்ரோ புலோ செரி டாக்
காவியா ப்ரோ நா ப்ரோ நீ எல்லாமே
சொல்ல எ நேரோ ப்ரோ எ நேரோ
செரி செரி எங் எங்க வீட்ல கேட்க மாட்டீங்களா ந வளக்கறோன்ட்டு
பூன வளக்றீங்களா
ப்ரோ எங்க வீட்ல வந்து பிளாக் பேன்தர் எ தம்பி வளகுறா நா வந்து புலி வளகுற
புலியனா கேட்டுன் சொல்ல வரீங்ளா
புலினா கேட்டா ப்ரோ புலினா உங்களுக்கு என்னதுன்னே தெரியாதா டைகர்னா
டைகர்னா எனக்கு தெரியு டைகர யாரு வொய்ல்டு அனிமல்ஸ்ஸ வந்து வீட்ல வளக்க மாட்டாங்க
நாங்க வளப்போம் ப்ரோ சாதர்ணமா நெனக்காதீங்க எங்கள செரிங்ளா செரி நீங்கன்னா டைனசர்ல வளத்துக்குறீங்ளா டைனசர்லா முன்ன பின்ன வளத்துக்குறீங்ளா எப்டி
வளத்துர்கே ப்ரோ நீ என்னா உங்களையே வளக்கும் போது அத வளக்க மாட்னா
ப்ரோ ஃகொ டைனொசர்லா ஐஞ்சி எத்தன வர்ஷ ஆவுது டைனொசர் வளத்துகுறென்னு சின்ன புள்ள தனமா பேசிங்கிறிங்கொ எச்சூரா பேசுங் ப்ரோ கொஞ்ச
ஆ
ப்ரோ ஆ ஊன்னு சொல்னே ருக்காதீங்க ப்ரோ பதில் சொல்ணு
ப்ரோ வேற டாபிக் எதுனா பேசுறீங்ளா
செரி வேர் என்ன மீன் வளக்குறீங்க உங்க வீட்ல அது சொல்லுங்க
ஆ
மீன் எதனா வளக்குறீங்ளா
என்னது
மீனு மீனு ஃபிஷ்ஷு எதான வளக்குறீங்ளா
இல்லையே
இல்லியா செரிங்க ப்ரோ ஒன்னு பிரச்சன இல்ல செரினா மதியானா என்னா சாப்டீங்க
மதியானொ பிரெட்டு
பிரெட்டா டையட்ல இருக்குறீங்ளா
ஆ
பிரெட்டு் மட்டனா சாப்டீங்க
ஆமா
எப்டி ப்ரோ பிரெட்டு மட்டு சாப்டு உயில் உயிர் வாழ்றீங்க
எனக்கு வேற கெடைகல ப்ரோ
வேற கெடைக்கலியா அவ்ளோ கஷ்டமா ப்ரோ வீட்ல
ஆமா ப்ரோ
ரொம்ப கஷ்டொம் ப்ரோ அனா ப்ரோ நீங்க எப்டி யர்னா ல யர்னா ல
எல்லாரு
ஹலோ கேக்குதா ப்
கேக்குது ப்ரோ சொல்லுங்க ப்ரோ
எக்கோ அடிக்கிற மாரி க்கிது வாய்ஸ்சு
வாய்ஸு சாரி ப்ரோ அப்டியே கொஞ்ச ஒரு பிஸிக்கு வேலக்கி போய்ட்ட
அப்டியா சரி ஒன்னு பிரச்சன ல்ல சரி நீங்க யார்னா லவ் பண்றீங்ளா
கெடயாது ப்ரோ
உங்களுக்கு யார்னா உங்கள யார்னா லவ் பண்றாங்ளா
மேபி இருக்குது ப்ரோ
மேபி இருக்கலான்றீங்ளா
ம்
செரி வாழ்த்துக்கள்ளு ப்ரோ அப்றன்னா
உங்களுக்கு
எனக்கு அந்த மார்லா எது அந்த மாரி பாக்
என்க் தெரியு ப்ரோ இருக்கு ப்ரோ ரூபிணின் யாரு ப்ரோ அது
ப்ரோ அந்த மார்லா யாரு இல்ல ப்ரோ ஏ ப்ரோ நீங்களா ஒரு பேர சொல்லி ஐயோயோ ப்ரோ என்னா ப்ரோ நீ
என்ன ஏய் அவ பேஸ்னாளா
இல்ல ப்ரோ
அவ மெசேஜ பாக்கல என்ன சொன்னா
ஃபோன் பண்ணாங்கல்ல அதா
அதுக்கப்றோ மெசேஜ் பண்ணனே
அதுக்கப்றோ பண்ணி என்னா பண்ண
என்னாச்சு ஏ எதுக்கு கால் பண்ணேன்ன
அப்பறோ அது என்னா சொல்ச்சே
மெசேஜு வர்ல அதுக்குள்ள உன்க் குட்த்துட்டே
அதுக்கப்றோ நம்ளுக் எது வர்ல மறுபடியு அதுலெர்ந்து கன்ட்டினியூ ஆகுது குட் மார்னிங்
அப்டியா
ம் ம் செரி ப்ரோ எதனா உங்களுக் அந்த டூஷன்ல ஒரு பைய பச்சிருப்பால்ல ஆ டூஷன்ல ஒ டூஷன்ல ஒரு பொண்ணு நல்லா நல்லா படிக்குமே அந்த பொண்ண பத்தி எதனா சொல்லுங் ப்ரோ கொஞ்சோ
அந்த பொண்ண பத்தி எனக்கு எதுமே தெரியாது டோன் டாஸ் சம்படி எல்ஸ் எனி
செரி உடுங் ப்ரோ உங்ளுக்கு சொல்ல விருப்போ இல்லின்னா ஒன்னு பிரச்சன இல்ல ப்ரோ ஏ ப்ரோ இப்டி தா இருப்பீங்ளா எப்பவ்மே கடுக்கா
இப்ப எனக்கொரு டவுட்டு இதுல
டவுட் இல்லியா செரி வந்தா சொல்லுங்க டவுட்டு
இதுல எனக்கு டவுட்டுன் கேட்ட
இதுல டவுட்டா அப்பறோ கேளுங்க ப்ரோ டவுட்லா அப்பறோ கேக்கறீங்ளா சேரி ஓகே ப்ரோ சூப்பர் ப்ரோ உங்களுக்கு யார்னா சஜ்ஜெஸ் பண்றீங்ளா
வாய்ப்பு ரொம்ப கம்மி
வாய்ப்பு ரொம்ப கம்மியா சேர் ஒன்னு பிரச்சன இல்ல இல்ல உங்க உங்க பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யாருமே இல்லியா ப்ரோ
நா வெச்சுக்கிறதில்ல
நீங்க வெச்சுக்கிறதில்லியா நீங்க வெச்சுப்பீங்ளா பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்லா
வெச்சுப்போ
எப்டி வெச்சிப்பீங்க பாக்கெட்லியா
இல்ல தலைல
தலைல் ப்ரோ தெறம தா ப்ரோ எல்லாமே தெறம தா கார்
கஷ்டோ இனி அவ்ள் தா இதுக்கு மேல பேஸ்னன்னா
செரி ஒன்னு பிரச்சனில்ல ஒன்னு பிரச் ஒன்னுல்ல ப்ரோ ப்ரோ உங்க ஃபேமிலி யாருன்னா பைக் ரைடர் இருக்கிறாங்களா
ஆ நானே இருக்கனே
நீங்களே ஒரு ரேசர் தானா
ம் ஆமா ப்ரோ
சூப்பர் ப்ரோ ரேசர் தா அப்பன்னா எனக் கொஞ்ச பெருமையா தா இருக்கு ரேஷர் கூட பேசறன்னா செரி யார்னா பைலட் அந்த மாரி இருக்காங்களா பைலட் அந்த மாரி ப்ரோ நீங்க சிங்கம் பாத்துக்கிறீங்களா நேர்ல
புரில
சிங்க நேர்ல் பாத்துக்கிறீங்களா
சிங்கந் தான நேர்ல தான
ஆ
ம் பாத்துருக்கே நானே
பாத்துருக்கீங்களா
ம்
இது டைனோசர் பாத்துக்கிறீங்களா
ஒன்னே பாத்துட்ட அத பாக்க மாட்டனா
ஓ நா டைனோசர்ன்று சொல்ல வரீங்களா நா ஒரு டீரக்ஸ்ஸி அந்த மாரின்ட்டு
அடக் கடவுளே
அவ்ளாதா சொல்ல வரீங்க
நா எதுமே சொல்ல வர்ல ப்ரோ விடுங்க ப்ரோ
ப்ரோ அப்ப நா டைனோசருன்றீங்க நீங்கோ நா ஒரு நா ஒரு டீரக்ஸ்ஸுன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா ஒரு பயங்கரமான ஒரு டீரக்ஸ்ன்னு நா ஒத் என்ன டீரக்ஸ்ஸுன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா நா ஒரு டீரக்ஸ்ஸுன்ட்டு
அஜ்ஜோ நீங்க டீலக்ஸ்சன்னு
டீலக்ஸ் இல்ல ப்ரோ அது பேரு டீரெக்ஸ் ப்ரோ டீரெக்ஸ் டிலக்ஸ் சரி ப்ரோ நா ஒக்குனார் கழ்ச்சி ப பண்ற ஒரு வேல வந்துச்சி டைட்டா
அப்டியாம்மா
ஆ ப்ரோ டப்புனு பண்ற இருங்களே பாய்
சேரி ம்